ஆ எப்டி இருக்கீங்க நலமா இருக்கீங்ளா
ஆ நலம் தோழி நீங்க நல்லாருக்கீங்ளா
அ நலமா இருக்கே தோழி
ஓகே தோழி ஆ என்ன தலை ப்பு பேஸ்லாம் ம் இந்த இந்த பணம் இந்த பொருளாதாரம் அந்த மாதிரி விஷ்யங்கள பத்தி பேஸ்வோமா அதாவது சுய தொழில் பண்றதுல வந்து எப்டி லாபம் கிடைக்குது இல்ல அந்த மாதிரி அத பத்தி பேஸ்லாமா
ம் பேசலா தோழி
ஓகே தோழி இப்ப வந்து ஒங்க வீட்டுக்கார் என்ன பண்றாங்க
புரில
ஒங்க வீட்டுக்கார் என்ன பண்றாங்க என்ன ஒர்க் பண்றாங்க
அவங்க ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனில ஒர்க் பண்றாங்க
ஓகே ஓகே ஆ ஊர்லதாருக்காங்க என்ன
ஆ ஆ ஆமா
ஆ ஒங்க எதா ஒங்க ஊர்லே ஒர்க் பண்றாங்களா இல்ல வேற வெளியூர் அத மாரி ஒர்க் பண்றாங்களான் கேக்குறே
இல்லயா வெளியூரு வெளியூரு
ஆ அதத்தா கேக்குறே ஆ ஓகே சிஸ் ஓகே அதா இந்த எப்ப ஏன் வீட்டுக்கார் வந்து ஃபாரின்லருக்காங்க ஆ வந்து நாங்க வந்து சொந்தமா ஒரு ட்ரெஸ்ஸு கட வச்சிருந்தோ அந்த பேபி ட்ரெஸ் இருக்குல்ல கொழந்தைங்க டிரெஸ்ஸு அது வச்சிருந்தோ ஆனா வந் து அது என்னானா கொஞ்ச நாள் நல்லா போச்சு ஆனா அதுக்கப்றோ வந்து போக போக அது ரொம்ப இப்ப வந் ந்து சரியா போகல வியாபாரம் ஆகாம இருந்தது ஏனா நறைய பேரு இப்ப ஆன்லைன்ல இந்த பர்ச்சேஸ் பண்றாங்க அந்த மானி பண்ணும்போது வந்து து ரொம்ப லாஸ் ஆயிட்ச்சு எங்களுக்கு செரி அதனால அப்டியே வந்துட்டு கடய அப்டியே ஸ்டாப் பண்ணிட்டுதா ஆ எ வீட்டுக்கார் ஃபாரின் போனாங்க ஆ ஆமா சிஸ் அதனால வந் து ஒரு சுயதொழில் பண்ணணு நம்மளே ஒரு தொழில் பண்ணணு ஊர்லருந்து பண்ணணு ந்தா எ வீட்டுக்காருக்கு ஆச பட் வந்து அதுக்குண்டான வ ந்து சுச்சு அந்த சுச்சுவேஷன் வந்து அமைய மாட்டங்குது அதுதா உங்கள் க்கு எதுவு ஐடியா இருந்தா சொல்லுங்ளே எந்த மாதிரி தொழில் பண்ணலா அப்டிங்க மானி எதுவு ஐடியாருக்கா உங்களுக்கு
ஐடியாஸ்ன்னு கேட்டீங்கன்னா ம் என்ன அதையு யாருக்கு ஐ மீன் அ அவுங்கள்க்கு எந்த தொழில் பண்றதுல இன்ரெஸ்ட்டு இருக்கோ அந்த மாதிரி தொழில் பண்ணம்னா கண்டிப்பா நல்ல ஒரு ரீச்சுக்கு போகலா சும்மா எதோ ஒரு தொழில் கெடைக்கி அதுனால பண்றோ அப்டிங்கிற மாதிரி பண்ணம்னா அது வந்துட்டு நமக்கு அந்தளவுக்கு செட்டாகாது
கரெக்ட்டு தா சிஸ் கரெக்ட்டு தா சிஸ் நீங்க சொன்னது நல்ல விஷயோ அதாவ்து எ வீட்டுக்காருக்கு வந்து அந்த ஆ ட்டு மொபைல் ஷாப் வெக்கணுனு ரொம்ப ஆச இந்த பைக்கு ஸ்பேர் பாட்ஸு காரு ஸ்பேர் பாட்ஸுலா இருக்குல்ல ஆமா அவங்க வந்து ஃபஸ்ட்டு அது ஆ அதுதா வ க்கணுன் சொல்லிட்டு ஸ்டாட் பண்ணாங்க எங்க மா மாமியார் வீட்ல எங்க மாமி மாமா ரண் டு பேருமே வந்து என்ன சொல்ட்டாங்கன்னா அது வேண்டா அ நீ வந்து ட்ரெஸு கட வய்யி அப்டின்ட்டாங்க அவங்களே விருப்பம் இல்லாமதா வ ச்சாங்க அதுனாலயோ என்னமோ அது சரியா ஓடாமலே பேயிடுச்சு அத நீங்க சொன்னது கரெக்ட்டு தா அடுத்து வந்து து அதுக்கான சான்ஸ் எது இருக்கான்தா பாத்துட்டுருக்காங்க எ வீட்டுக்காரு
ஓ ஓகே ஓகே அது நமக்கு அதா நமக்கு இன்ரெஸ்ட்டு ஆனது பண்ணுனாங்கனு வெச்சுக்கோங்களே அது ஓகே அப்டிங்கற மாரி நம க்கே தோணு இல்ல இன்ரெஸ்ட் இல்லாது பண்ணாதா அது வந்துட்டு நமக்கு செட் ஆகுதோ ஆகலையோ இந்த மாதிரி ஆயிரங் கேள்விகள் வந்துட்டு நம்ம மனசுக்குள்ளயே வந்திட்ருக்கு
ஆமாமா ஆமா ம் அதுதா அதுனால வந்து இப்போ வந்து இ நாங்க இருக்கறது வந்து கொஞ்சோ கிராமத்து சைடு அதுனால தா எங்க மாமி மாமனார் வந்து சொன்னாங்க இங்க வச்சம்னா அது ஓடாது இந்த ஆட்டோமொபைல் ல் அப்டிங்கம்போது நம்ம வந்து சிட்டி அந்த மாதிரி எடோ பாக்கணு எங்களுக்கு வந்து இங்கியே சொந்தமா வந்து ரெண்டு கட இருக்குது அந்தக் அந்த எடத்துல வச்சம்னா அந்த எடத்துல வக்கிம் போது அது ஓட்றதுக்கான சான்சஸ் இல்ல அப்டிங்கிறதுனாலதா அவுங்களுமே தடுத்துட்டாங்க நீ வந்து இப்ப வேற எ போய் தனியா வக்கிவ தனியா வச்சம்னா செட்டாவு செட் ஆகுமா உன்னாலயே சமாளிக்க முடியிமா அப்டினு சொ ல்லி அவுங்கள வந்து இது பண்ட்டாங்க அப்டிங்கறதுனால அவரு வந்து என்ன செஞ்சாரு செரி அப்போதைக்கி நம்ம வெள்நாட்டுக்கு போவோ வெளிநாடு போய் சம்பாதிச்சிட்டு அதுக்கப்பறோ பாத்துக்கலான்ட்டு ஃபாரின் போயிட்டாக ஆனா எ வீட்டுக்காருக்கு வந்து ஃபாரின் லைஃபு பிடிக்காது ஏனா இங்க வந்து நம்ம பசங்களோடா இருக்கறது அவங்களுக்கு அது ரொம்ப புடிக்கு இப்ப அங்க ஃபாரின்ல வந்து பசங்கள ஃபேமிலிய பிரிஞ்சிருக்கும் போது ரொம்ப கஷ்டந்தான இங்கிமே வந்து அவுங்க வந்து வெகேஸன் வந்துட்டு போனாங்கன்னா எ பசங்க வந்து ரொம்ப அவுங்க அப்பாவ தேடுவாங்க என்ன அப்பா எங்க போனாங்க அப்பா எங்க போனாங்க ப்பா எங்க போனாங்கன்ட்டு அழுகவல்லா செய்வாங்க என்ன செய்றது ரொம்ப கஷ்டமாதா இருக்கு ம் அ அதெல்லா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டோ டெய்லி நானு புழம்பிக்கிட்டு தா இருக்க அவங் அவங்களு புழம்பிட்டு தா இருக்காங்க பட் என்ன பண்றது லைப் அப்டி ஆயிடுச்சு ஃபாரின் லைப் வந்து ரொம்ப கஷ்டோ தோழி ரொம்ப கஷ்டோ ஆனா வந்து இந்த மணி ஃபாரின்லியே செட்ரங்கா செட்டில் ஆகுறாங்க தெரியுமா ஃபேமிலியோடா அவங்களுக்கு வந்து கொஞ்சோ நல்லாருக் கும் அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு இந்த கொளந்தெங்க அப்டின் சொல்லி இருக்குபோது அது நல்லாருக்கு அவங்க பிரைவேட்டா இரு ப்பாங்க ஆனா இந்த மாதிரி ஒய்ஃப் ஒரு எட த்லயு ஹஸ்பண்ட் ஒரு எடத்துலையு இருந்து கஷ்டப்பறது ரொம்ப கஷ்டோ சோ அதுதா அ ஆனால வந்து பாத்துக்கிட்டு இருக்கோ ஆட்டோமொபைல் ஷாப் கண்டிப்பா வக்கணு வச்சுட்டு கொஞ்சோ நல்லா வளரணு வேண்டிக்கொங்க எங்களுக்காக
கண்டிப்பா கண்டிப்பா அதா சொல்றேலியா ஆர்வங்கறது இருந் இருந்துச்சுன்னா கண்டிப்பா எந்த இது வேணாலு நம்ம தொடர்ந்து பண்ண முடியு தோழி
ஆமா தோழி ஆமா தோழி இப்ப நானுமே வந்து பி எஸ் சி படிச்ச பி எஸ் சி ம ஷ்ஸ் படிச்ச இருந்தாலு டீச்சரு அப்டின்னு சொல்லி போன்னு சொல்லி எனக்கு ஒரு ஆர்வோ இல்ல அது என்னமோ உண்மதா எ வீட்டுக்காரு சொல்லுவாரு நீ வந்து இந்த டெ இந்த பி எட் அந்த மாதிரி படிச்சு டெட் எக்ஸா எழுதின நானு வந்து ஊர் இருந்து நானு ஏதாச்சு ஒர்க் பண்ணுவ நீனு ஒர்க் பண்ணுவ நம்ம ஊர்ல இருந்த செட் சமாளிக்லா ரெண்டு பேருமே ஒர்க் பண்ணம்னா அப்டின்னு சொல்லி எ வீட்டு கார் அடிக்கடி சொல்லுவாரு படிச்சிருக்கியா படிச்ச வேஸ்ட் பன்றியே படிப்ப அப்டின்னு சொல்லி ஆனா எனக் அதுல வந்து இன்டரெஸ்ட் இல்ல ஒர்க் போணு வெக்கனுங்க ஒரு இன்டரஸ்ட் வந்து வர மாட்டிங் ஏன்னா பசங்கள பா பாகணு பசங்கள பாக்கதுக்கு ஆள் இல்ல நம்ம வந்து ஒர்க்கு போயிட்டு பசங்கலியு பாத்துட்டு கண்டிப்பா முடியாது என்ன சொல்றீங்க சிஸ் இப்ப நம்ம வந்து பசங்கள பாக் கதுக் வந்து ஒரு ஆள் வந்து இருக்காங்க அப்டின்னா சரிங்களா எங்க வீட்ல எங்க அம்மாவு வந்து கொஞ்சோ வயசானவங் க எங்க மாமியு வயசானங்க மாமியாரு சோ அப்டிங்க போது அவங்களையு பாக்கணு நம்ம வேலைக்கு போகணு அப்டின்னா ரொம்ப கஷ்டோ அதனால வந் து ஆமா சிஸ் அ அதனால நானு வந்து ஒர்க்கு போகாம இருக்க ஆனா வந்து ஒர்க்கு போ ஒர்க் போன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்களு ஏன்னா நம்மளு படிச்சது வேஸ்டாயிற கூடாதள்ள மறந்துர கூடாது அத அப்டி டச்ல இருந்தாதா நல்லா இருக்கு ஆனா வீட் டுல வந்து டியூஷன் எடுத்த விட்டுல வந்து பசங்கல்லா பெற பெறக்கறதுக்கு முன்னாடி டியூஷன் எடுத்த மேக்ஸுக்கு மட்டு டென்த்துக்கு டு்வல்த்துக்லா எடுத்துட் இருந்த நல்லா வந்து பசங்க வந்து படிச்சாங்க இப்போ வந்து அப்டி ரெண்டு பசங்கலு பெ பெறந்ததுகப்ரோ இப்ப நெறைய பேர் வந்து கே தா செய்றாங்க டியூஷன் சொல்லிகுடுங்கள சொல்லிகுடுங்களேன்ட்டு எனக் நம்மளுக் வந்து டியூசன் சொல்லிடுக்கணுன்ன ஒரு அமைதியான ஒரு இட வேணு அப்பதா நம்மளு அவங்ளுக்கு சொல்லிகுடுக்க முடியு அவங்களு கவனமா கேட்டு வாங்க ஏன்ன ஏ பசங்க வந்து என்ன சுத்தி இருக்குபோது நம்ம வந்து எப்டி சொல்லி் குடுக்கறது
ஆமா தோழி அது உண்மதா எப்புமே வந்துட்டு அ டியூஷன் விஷயத்துல நம்ம கொஞ்சோ கராரா இருக்கணு ஏன்னா குட்டி குட்டி கொழந்தேங்ளா நமக்கே டிமிக்கி குடுத்துருங்க
ஆமா ஆமா நா வந்து மேக்சிமம் வந்து சின்ன பசங்கள சேக்க மாட்ட நா வந்து டியூஷன் ஸ்டார்ட் பண்ணாலே வந்து சொல்லிருவ நா வந்து பெரிய பசங்களுக்கு தா சொல்லிக் கொடுக்குற எயி்ட்த் நைன்த் டென்த் தா மேக்சிமம் வருவாங்க ஆ வந்து முன்னாலே ஏன்னா சின்ன பசங்களையெல்லா சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டோ அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ரொம்ப செப்பரேட்டா நம்ம வந்து சொல்லி கொடு தனித்தனியா உட்காந்து சொல்லிக்கோ ஏன்னா பெரிய பையங்களுக்கு சொல்லிக்குடுக்குது பெரிய விஷய கிடையாது அவளுக்குவந்து சொல்லி கொடுத்தா புரிஞ்சு டுவாங்க இவங்களுக்கு வந்து நாளைக்கு அவுங்க பே பேரண்ட்ஸ் வந்து நம்மல்ட்டதா கேப்பாங்க நீங்க டியூசன் அவுங்ளுக் கிவிட்டன ஏம் பசங்க ஏ னா என்னன் தெரியமாட்டேங்கு பீ னா என்னன் தெரியமாட்டேங்குனு வந்து கேப்பாங்கல்ல அ அது வந்து ஒவ்வொரு பசங்களு ஒவ்வொ ரு மாதிரி இருப்பாங்க அவங்களுக்கு வந்து சொல்லிக் குடுக்கறதே கஷ்ட சோ அப்டிங்கும்போது நா சொல்லி டுவ ஏனா நம்ம வந்து எல்லாரையுமே சொல்லி குக்க முடியாது இப் இப்ப சின்ன பசங்களையு ஒரு சைடு டென்த்து எய்த்து ஸ்டாண்டடு ஒரு சைடு வச் ச்சம்னா இவங்களுக்கு செரியா சொல்லிக் குடுக்க முடியாது அவங்களுக்கு செரியா சொல்லி குடுக்க முடியாது அது ரொம்ப இதாயிர் டு அதனால நா வந்து சேக்க வரவங்கள்ட்ட சொல்லிருவ கராரா அதாவது நா வந்து பெரிய பசங்களுக்தா சொல்லி குடுக்கறே சின்னப் பசங்களுக்கு சொல்லிக்குடுக்கல அப்டின் சொல்லி சொல்லிடுவே முன்னால சொல்லி குடுக்கும்போது அப்டிதா சொல்லி குடுத்துட்ருந்தே இப்ப வந்து து இப்ப வந்து எங்கியு சொல்லி குடுக்க முடியல அப்டிதா இருக்குது பசங்கள பாக்குறதுலே டையம் பையிர்றது எப்டி இப்போ மேக்ஸ்ல எல்லாமே மறந்து போச் ச்சு சிஸ் இப்ப என்ன டென்த்து டென்த்து மா இது எடுத்தலு அது புக் புக்ஸ் வேற மாறிருக்குல்ல ந மாறிருக்குன் சொன்னாங்க ம் ம் அதனால அதுலையுமே சி பி எஸ் சி புக்ஸ்லா நம்ம வந்து கண்டிப்பா நம்மளால நம்ம நார்மலா அத படிச்சு வந்திருக்கோ
சி பி எஸ் சி எல்லா நமக்கு கொஞ்ச டஃப்பு நம்ம சி பி எஸ் சி ல படிஸ்ட்டு வந்தோனா கரெக்டா இந்திருக்
ஆமா ஆமா கரெக்ட்டுதா ஆமா அததா சொல்றே ரிஸ்க்குதா ரிஸ்க்குதா அதனால சோ அப்டிதாம் போய்க்கிட்ருக்கு நீங்க எதுவு டியூஷன் எதுவு சொல்லி குடுக்குறீங்ளா ஒர்க் பண்றிங்ளா
நா டியூஷன் முன்னாடி எடுத்துக்கிடுந்தே தோழி ஒரு ஒன்னியர் முன்னாடி சென்று போய் எடுத்துக்கிட்டுதா இருந்தே ஆ அதுக்கப்புற கெ அப்ப குட்டி கொழந்தையா இந்துச்சா மம்மி பாத்துப் குவாங்க இருப்பா இப்ப
உம் ஆமா சேட்ட ரெண்டு வயசு ஆகுதுல்ல
ஆ அது நல்லா சேரின்ட்டு அதோட ஸ்டாப் பண்ணிட்டே இல்ல அதனால தாங்க ஸ்டாப் பண்ணது இல்லைனாக்கா அவங்களுஸ் சொன்னாங்க வந்து எடுங்கமான்ட்டு அப்புறமு கால் பண்ணி கேட்டாங்க இல்ல சார் ஏ கொழந்தய வச்சு மேய்க்கிறதுக்கே எனக்கு டைம் கரக்
அதேதா அதேதா அப்டிதா இருக்குது எனாப் பசங்க வந்து ரொம்ப வாலு இப்போ நம்மள வந்து நம்ம வீட்ல வந்து விட்டுட்டு போனால் நம்ம அந்த எடத்ல அப்டியே இருப்போ வெளை யாடுவோ இப்போ உள்ள பசங்கள ஒரு எடத்ல விட்டுட்டு போனா எங்கையெல்லாமோ ஓடறாங்க போறாங்க ஓகே தோழி ஓகே தோழி உங்களிடம் பேசியது மகிழ்ச்சி டைம் முடிய போகுது பாப்போ நன்றி தோழி பாய்
இனிகோங்க
ஓகேத்தோழி